என்ன பண்ணி
ஆ, இன்னு கொஞ்ச நேரத்துல தூங்கணு நீங்க
கொஞ்ச ஹவுஸ் ஒர்க்லாருக் ங்களா அத கொஞ்சோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்டியே நமக்கு தூங்கத வரு க்குதான்
ஓகே ஓகே
இன்னைக்கு நம பிடிச்ச டெம்பிள்ஸ் இன்னைக்கு பிடிச்ச டெம்பிள்ஸ் பிளேசஸ் பத்தி பேசலாங்களா உங்களுக்கு எந்த மாதிரி பிலேசஸ் எல்லாம் ட்ரிப் எல்லாம் போக ரொம்ப பிடிக்கும்
எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மலை பிரதேசம் மாதிரி போறதுக்குதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்துட்டு லீவ் கிடைச்சா வந்து எங்க எங்கஊ நாங்க இருக்கிற ஊர்லயே பக்கத்தலேயே ஒரு அஹ் ஹில் ஸ்டேஷன் இருக்க மாறி இருக்கும் கோன் ஒரு ஒரு நாள்லே போயிட்டு வந்துர்லாம் காலைல ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு கிளம்னோனா ஒரு ஆர்றமணிக்குலா ரீச் ஆய்ட்லாம் அந்த புல் மலையிலேயே ஏறி மேலேயே போய்ட்லாம் அப்டி இருக்கும் போது அந்த சன்ரைஸ் ஆகுல்லையா அத கூட பாக்க முடியும் ஃபுல்லா அந்த மேகம் எல்லாம் படர்ந்து கம்ப்ளீட்டா அப்டியே க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு வியூ பாத்துட்டு வரலாம் அந்த டைம்லதான் நிறைய பேர் போவாங்க அந்த டூ வீலர்ல போறவங்க அந்த மாதிரி ரொம்ப கூட்டமும் ஜாஸ்தியா வரும் அந்த டைம்ல சோ அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவையே போயிருக்கோம் எங்கள் பக்கத்துலன்னா அது நாங்க போயிட்டு வருவோம் சோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்ச இடம் அப்டின்னு சொல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி
ஆஹ் எனக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் அதுக்கப்பறம் இந்த அருவி கொட்டுற மாதிரி இருக்கற ஃபால்ஸ் மாதிரி இருக்குலங்க ரிவரு அந்த மாதிரி இடத்துலாம் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்றது கொஞ்சம் அத இந்த மாதிரி சம்மர் டைம் அந்த மாறி ரிவர்ல என்ஜாய் பண்ண கொஞ்ச நாள் குழு குழு நம் கொஞ்ச நேச்சு இன்னோ கொஞ்சம் நல்ல இருக்கும் நமக்கு அதுக்கப் நம்ம அந்த நேரிய அந்த கார்டன் இந்த மாதிரி நேரிய பிலோவேர் ஷோலாம் பண்ணா அந்த மாதி போட்டோஸ் எடுக்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க பக்கத்திலேயே நான் ங்க இருக்கிற ஊர்லந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த டூரிஸ்ட் பிலேசஸ்லா இருக்கு அங்க போலாம் பட் மோஸ்ட்லி நான் வந்து ஒன் ஆர் டு பிலேசஸ் எல்லாருமே அந்த வியூ பாய்ண்ட்லாம் பாக்க சூப்பரா இருக்கு அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மந்த் வந்து ஈவினிங் டைம்ல எல்லாம் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அது நமக்கு சேஃப் கிடையாது போறதுக்கலாம்
ம் ஓகே ஆஹ் எனக்கும் அந்த இதுமாறிதான் இப்ப எல்லாம் ரொம்ப அந்த வேற ஊர்ல எல்லாம் ரொம்ப அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி மலைப்ப பிரதேசம்க்கு போறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அதுவும் நீங்க சொன்ன மாரி மழை டம்ல போறதுக்கு கொஞ்சோ பயமாருக்கு ஏன்னா அந்த ரொம்ப மலை சரிவு ஜாஸ்தியாருக் கு அப்டின்ற மாரில்லா சொல்றாங்கல்ல அதுனால மழை வரும்போ து அந்த மாரி அ டைம்ல வந்துட்டு அங்க போகாம அவாய்ட் பண்ணிக்கற
ஆஹ் பட் மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்ச லைட் இப்ப வந்து ல இப்ப நம்ம போகும்போது பகல்லயு ஒரு லைட்டா மழ வந்துச் சுனா ஓகே ஸ்மூத்தா போக நல்லார்க்கு பட் ஹெவி மழைலல்லா நெறய பேர் வந்து வேணுனே வந்து வேணு நம்ம செல்ஃபி எடுக்கணு போஸ் போனு அதுக்காகவே போறவங்களுக் கொஞ்சோ ரிஸ்க்கான இது தா வேணுனே கொஞ்ச க்க தொட்டு பாக்கறாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா இப்போல்லா அது தா முன் னாடில்லா வந்துட்டு இந்த மாரி ஜாஸ்தியால்லா வந்துட்டு எந்த ஒரு மலையிலுமே மலை சரிவு ஜாஸ்தியா இருக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு நா கேள்விப்பட்டதில்ல பட் இப்போ கொஞ்சோ ரொம்ப ரீசண்ட்டா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக் க்குல ஒரு பெரிய மழ வந்துருச்சுன்னாவே வந்துட்டு அந்த இடத்துல கண்டிப்பா அந்த மலை சரிவு ஆயிடுச்சு பெரிய ஒரு பாரங்கள் வந்து நின்னுடுச்சு அப்டி கார் மேல விழுந்துருச்சு அப் அப்படின்ல்லா நியூஸ் பாக்கும்போது கொஞ்சோ பயமா இருக்குல்ல
அதுவுல்லாம அவுங்குள அது அதுவுல்லாம மழ வந்து அந்த மனு ரி வந்த் அதனால நமக்கு வந்து இப்ப நம் பைக்ல போனம்ன கொஞ்சோ பத்திரமா இருக்கோ பட் இப்ப வந்துட்டு நார்த் மழ தண்ணி கொஞ்சோ வேகமா வந்தாலே கொஞ்சோ குளியா இருந்துச்சுன்னா தண்ணி நிக்கு அதுல நம்ம கீழ நம்ம வரும்போது இதுலயே நம்ம சறுக்குது அப்டிங்கிறாங்க கொஞ்சோ அது வந்து அது வந்து அந்த மழ டைம்ல வந்து நம்ம நம்மை நமக் வந்து கார்ல போறது ஓகே பட் பைக்ல போறவங்களுக் ஆப்போசிட்ல வந்து மழ வஞ்சுனா கொஞ்சோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது ஹெல்மெட் போட்டுருந்தம்னா அது நம்மா கொஞ்சோ கொஞ்சோ நாவல் வந் அப் டிங்குற டைம்ல கொஞ்சோ ட்ராவெல் கொஞ்சோ அவாய்ட் பண் ரது ரொம்பவே நம் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இக்கி
கண்டிப்பா ஆமா அந்த மாரி எடத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு என்ஜாய் பண்றதுக்காக போறோ இந்த மாதிரி பிரச்சனயில போய் மாட்டிக்கிறதுக்கு நம்ம இந்த மாரி ஒரு ரொம்ப மழ வராத டைமா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற டைம் போயிட்டு நம்ம வந்தோம்னா அங்க கொஞ்சம் குளுமையா இருக்கும்ல
ஆமா ஆமாங் அதுவு நம்மேங்க சுத்துறது ஆஹ் அது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்பலா நம்மலா வந்துட்டு ஒரு பஸ்னா ஒரு ஸ்சேஃப் இருக்கு நெறய மெம்பர்ஸ் போறங்க சோ நமக்கு பாதுகாப்ருக்கு பஸ்ல போயிட்டு வந்தர்லானு யோசிபோ பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸூடென்ஸ்கெல்லமே வந்துட்டு திஸ் நம்ம தனியா வந்து பைக் ரைடு சோலோவா போணு அப்படிங்கறத ரொம்ப எக்ஸ்பெட் பண்ணி லைக் பண்றாங்க அவங்கெலா
ஆமா உம் அதுவுந்த இட்ஸ் இதுல சோசியல் மீடியால போட்டோஸ் போடணு வீடியோஸ் ரீல்ஸ் போட்ணு அப்டின்றதுக்காகவே போறவங்க எல்லா நெறய பேர் இருக்காங்க அதுவு வந்துட்டு இந்த ரொம்ப அந்த டாப் வியூல நின்னுட்டு போட்டோ எடுக்றது அந்த மாரி விஷயங்கலா ரொம் பயமா இருக்கற மாதிரி விஷயங்களெல்லா பண்ணி வீடியோஸ் போட்டோஸ் எந்த ஒரு தைரியத்ல அந்த மாரி அவங்க போடுறாங்கன்னே தெரில நமக்கு பாக்கறதுக்கே தூரத்தல இருந்து பாக்கறதுக்கே பயமா இருக்கு பட் இருந்தாலு அந்த ஒவ்வொரு வீடியோ அந்த லைக்ஸ்காக வந்து அவங்க அப்டி பண்றதெல்லா அத வந்து து ரொம்ப தப்பு அப்டின்னு தா சொல்லுவே நானு
அது என்ன வந்து சோசியல் மீடியா ன்னுற கெஸ் அவர்னஸ் நாங்க தான் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணதே இப்போதுல்லாமே அவங்க அவங்க அவங்கள ஓன் பண்ணி கண்டென்ட்ககாக அது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டெய்லி மினிப்ளாக் நான் எங்க போறாங்க எல்லாத்தையுமே ஓப்பனா இது பண்ணா அவங்க நெறைய பர்சனல் விஷயும் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருது ப அது இந்த ட்ரிப் வந்து இப்ப ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பிளேசஸ் போனாங்கன்னா அந்த மாரி பிளேஸஸ் தான் இருக்குன்னு சொல்லி நமக் ஒரு அவார்னஸ் கெ நமக்கும் வரும் அங்க போலாம் புடிக்கலாம்னு சொல்லி ஒரு தாட் வரும் அது ஓ கே இப்படின்னு ஒரு இந்த இந்த மாரி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி குற நமக்கு நமக்கு தெரிய வரும் ஒரு சில பேர் வந்து அதையே ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மணிக்காக வந்து அது இதுன்னு சொல்லி ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க
ஆமாம்மா ஆமா நெறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது இல்லையா நம்ம வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க இந்த எடத்துக்கு ஒரு எடத்துக்கு போறாங்கன்னா அந்த எடத்துல என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு நம்ம எதெல்லாம் கவர் பண்ணி அந்த ஒரு மூணு நாள்ல பாக்கலாம் அப்படின்ற மாதிரல்லாம் நெறைய விஷயங்கள் நெறைய பேர் போடுறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்புல்லாவும் இருக்கு இப்ப நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா இந்த எடத்துக்கு போப்போறோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா வந்து ஓ இந்த இந்த எடம்ல இருக்கு போல இருக்க நம்ம நோட் பண்ணி வச்சுிட்டு அங்க போகும்போது அந்த எடத்த எல்லாம் நம்ம வந்துட்டு எல்லா இடமும் பாத்துட்டு அப்படி வரும் பட் முன்னாடி இல்ல நமக்கு அந்த மாதிரி தெரியாது இல்லையா அங்க போயிட்டு நம்ம எங்க யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட எந்தந்த எடம் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் இல்லன்னா ஒரு கேப் டிரைவர கூப்பிட்டுகிட்டு அவர் வந்துட்டு நம்ம எந்தந்த எடம்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு சுத்தி காட்டுவாங்க பட் இப்பல்லாம் வந்துட் டு நம்ம ஒரு வீடியோ பாத்தாலே போதும் எந்தெந்த எடம் எல்லாம் நம்ம சுத்தி பாக்கலாம்ன்றது தெளிவா அவங்களே காட்டிறாங்க பட் நீங்க சொன்ன மாதிரி உம் அதான் நெறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு அந்த மாரி வீடியோஸ்லாம் போட்றது ஆஹ் அவரு ரொம்ப உ போய்ட்டு நின்னுட்டு அப்படியே அந்த ஆ செல்ஃபி ஸ்டிக்க வச்சுட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்றது அந்த மாதிரி போடும் போதே அத வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா எடுத்து நெறைய பேர் அத அ
ஆஹ் ரிஸ்க்கோட ஆ ஆ ரிஸ்க்கோட ரொம்ப பிளே பண்றாங்க அவங்க லைஃப் இப்ப நெறைய பேர் நெறயா பேர் நெறயா இஸ்யூஸ்மே இப்போ ரொம்ப ரீசெண்டா நடந்துட்டே இருக்கு ஆக்சிடென்ட் சூசை டு நிறையா பேர் அது வந்து இப்ப சூசை பண்றவங் கூட அந்த அந்த வியூ பாயிண்ட்ல போனா கீழ இருந்து இறந்துருனு ல்ல அத நினைச்சிட்டே அவுங்
உம் உம் அதுவூ இந்த மாரி வாட்டர் பால்ஸ் எல்லா ஆஹ் ஃபால்ஸ்லல்லா ரொம்போ ஓ டீப்பா போயிட்டு அங்க போயிட்டு தண்ணி ஜாஸ்தியா வருதுன்னு நின்னுட்டு அந்த மாதிரி ப்ச் திடீர்னு நா ஜாஸ்தி தண்ணி வந்துட்டா அப்படி அடிச் போடலா அந்த மாரி விஷயங்கள்லா கூட நிறையா பேர் ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னு நினை க்கிற அதெல்லாங் கூட ரொம்ப தப்பு அதேதா போலீஸ் வந்துட்டு நின்னு ஏனா வந்துட்டு எந்த எடத்துல வந்து திடீர்னு மழ வர்து திடீர்னு த தண்ணி ஜாஸ்தியா வரு அப்படின்றது தெரியாது ஆனா வந்து சில பேர் தெரியாம கூட நடக் க்குது பட் இருந்தாலு வேணும்ட்டே பண்றவங்களூ இருக்காங்க இந்த
அது வந்து அது வந்து அவுங்களுக் வந்து லைஃப் கெடைக்குனு செலிபிரெட்டி ஆகனு அப்பிடிங்கிற ஒரு ஸ்டாட்லியே இவங் பண்ணா அவுங்களுக்கு வந்து அது அவங்குளோட இது தெரியலா அவுங்களுக் க்கு வேணுனே வந்து நம்மளே போய் வேணுனே போய் விளற மா ந்த மாரி அவுங் பண் அது வந்து அது வந்து அவுங்களுக்கு ஓக்கே பாக்கறவங்களுக்கு வந்து அது வந்து சில ல பேருக்கு வந்து குட்டா தெரிலா சில பேத்துக்கு வந்து பேடா தோணு அது சில பேரண்டுக்கு வந்து இனி அந்த எடத்துக் போ அவுங்க வந்து அவுங்க வந்து கேஷ்யூலா ஆசப்பட்டா கூட ஃப்லேஸ்க்கு போ கூடாது ரொம்ப டஞ்சரஸ் வீடி வீடியோ பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்டிங்கிறாங் வீடியோலயே கவனமா பாத்துக்கோங்குறாங்க
உம் அதுதா இப்புடியு இருக்கு நெறயா விஷயங்கள் இப்போ இருக்குற காலகட்டத்திலயு அப்டியு இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் பசுங்க அப்டின் கூட சொல்லலா அப்புறோ வேற எந்த கோயில் எல்லா உங்குளுக் புடிக்கூ
எனக்கு வந்து எனக்கு கோவில்னா மோஸ்ட்லி முரு பழனி ரொம்ப புடிக்கும் முருகன் இருகிற எல்லா டெம்பிள்மே எனக் ரொம்போ புடிக் முருகன் வந்து ஃபேவரிட்ங்களா முருகன்னா ஒரு ஒரு இது வந்து பாசிட்டிவிட்டிங்கிறனால ஒரு முருகனோட இது புடிக்கூ சிவன் டெம்பிள் புடிக்கூ பட் அங்க நா போனதில்ல பட் ரொம்ப நாளா ஆச அங்க போ குணுனு
உம் ஓகே ஏ ஆ எனக்கு அதே மாரிதா நா இருந்த ஊர்ல எனக்கு ரெகுலராவே நா ஒரு காலேஜ் படிக்கிற டைம்லருந்தே ஒரு கு அ, கோயில்க்கு ரெகுலரா நா போவே அது வந்து ரொம்ப பழைய காலத்து கோயில் மாரி இருக்கு என்ட்ரானா வந்துட்டு அந்த ஒ அந்த ஒரு பெரிய கோயிலுக்குள்ளே எல்லா சாமியு அம்மன்னு அதுக்கப்பறோ ஷிவன் அஹ் முருகர் அஹ் பிள்ளையார்ன்னு எல்லா சாமியு இருக்கற மாரி ஒரு கோயில்ருக் கு அது வந்து ஆஹ் எப்பயுமே ஒரு ஒரு வர்ஷம்மே நா அங்க ஊருக்கு போம்போது கண்டிப்பா போய்ட்டு வந்துருவே இன்னுமு வந்துட்டு எனக் ரொம்ப நம்பிக்க ஜாஸ்தி அந்த கோயில்ல அதனால வந்துட்டு ரெகுலரா அந்த கோயில்க்கு போறதுண்டு ஆம் அ அந்த கோயில் அதுக்கப்பறோ ஆ அந் அந்த கோயில் தா நா மோஸ்ட்லி வர்ஷ வர்ஷோ கண்டிப்பா ஒரு தடவ எனக்கு வாய்ப்பு கெடச்சா நானு அங்க போயிடுவே அது தா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் ஆனா கோயில்னாவே எனக்கு இந்த மாரி ரொம்ப பழசா இருக்கற மாரி இருக்கணு அந்த ஒரு டச் இருக்கணு அந்த பழைய காலத்து கோயில் எல்லா இருக்
அஹ் அனா அ ஆனா மோஸ்லீ இப்ப இல்லைங்சீ இப்பல்லா வந்து ரீசன்டா ஒன்னு ப்பருக்கற ஃபஸ்டெல்லா வந்து இப்ப இருக்கற கோவில் தா ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இப்பல்லா வந்து ஓல்டிஷு தா நெறயா பேர் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச் டாங்க பழமைக்கு தா அதிக பேர் ரொம்ப போறாங்க
உம் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நறிய கோயில வந்துட்டு புதுப்பிக்கிறன்ற ஒரு பேர்ல வந்து ஃபுல்லா ஏதோ டைல்ஸ்ல்லா போட்டு நம்ம வீடு மாரி பண்ணிட்டாங்க அதனால வந்துட்டு அந்த ஒரு
கோவிலுக்குண்டான ஒரு ம ஆஹ், கோயிலுக்குண்டான ஒரு தனித்துவோ மகி மயே இப்ப கெடையாது காமனா வந்துட்டு எதோ ஒரு பார்க்குக்கு போற மாரி செட்டாயிருச்சுங்க இப்பெல்லா வந்துட்டு ஒரு சில இதுல வந்துட்டு காடன் மாரியே செட் பண்ணிர்றாங்க புல்வெளி ஃபிளவர் ஷோ அந்த மாரில்லாவே இருக்கு ஒரு சில கோவிலெல்லா
உம் உம் அத தா நானு சொல்ல வந்தே அந்த மாதிரில்லா நெறைய பண்ணிட்டாங்க இப்போ அதுவு இப்ப புதுசா கட்ற கோவில் எல்லா வந்துட்டு அதே மாரி தா பண்றாங்க அந்த கோபுரம் இருக்கே தவர்த்து உள்ள போம்போது வந்துட்டு அந்த மாரி அந்த கோயில் அந்த பழைய காலத்து கல்லெல்லா வெச்சு பண்ணிருப் பாங்கல்ல அது தா வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கு பா க்கறதுக்கு எனக்கு அந்த மாரி கோவில் ரொம்ப புடிக்கு
வந்து அங்க வாட்டர் சிட்டி அதிக வந்து பைப் கனெக்ஷனு குடுத்துருக் மாட்டாங்க ஒரு கொளோ இருக் ஒரு ஆறு இருக்கு அதுல போய் மக்கள் வந்து குளிப்பாங்க பட் இங்க வந்து இப்ப ரூம்ஸ் மாரி வந்து செட் பண்ணி உட்றாங்க அதுல ஒரு இதுல ஒரு ஹேப்பினஸ்ஸே இருக்காது
உம் ம் கண்டிப்பா
வீட்ல குளிக்கற மாரியே தா ஃபீல்ருக்கு இப்ப ஆறுனா வந்து நெறைய பேர் ஆறுல வந்து குளிக்க எப்டினே தெரியாது நல்லா ஆறுல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க இப்ப அந்த மாரில்லா ஒன்னு கெடையவே கெடையாது து
அது தா உம் ஓகே நேரமு ஆயிடிச்சு தோழி ஆஹ் ஆஹ் கண்டிப்பா இன்னோரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேஸ்
ஆஹ் ஓகேங் சிஸ்டர் தங்க்யூ